என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதா உக்காந்ட்ருக் க்க நீங்க
நானு சுப்மாதா இருக்க சாப்ட்டீங்களா
இன்னு சாப்பிட்ல லைட்டா ஃபீவர் எனக்கு
ஆமாவா என்னாச்சு
நேத்து இங்க வெளியே போய்ட்டு வந்த ஃப்ரண்ட்ஸ் கூட
ஆமா
ஆ அவுங்களுக்கு பேடே ட்ரெஸ் எடுக்லான் போயிர்ந்தோ போயிட்டு வந்தா நல்லதா இருந்த அங் க ரைஸ் ஒண்ணு சாப் ட்ட அது செட் ஆவ்ல அது ஸ்டொமெக் பெயினு ஃபீவர்
சேர் சே மருந்து எது எடுத்துக்கிட்டீங்களா ஆ
ஆ மருந்து எடுத்துக்ட்ட
இது இட்லினு சட்னி பண்ணிருக்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க
நா புளியோதரை பண்ணிருக்க
ம் ம் பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ பசங்க எல்லார்மே ஸ்கூலுக்கழ போய்ட்டாங்க
ம் ஓகே ஓ அப்றோ உங்க வீட்டுக்காரு
ம் ம் வேலைக்கி போயிட்டாங்க இப்பதா எங்யோ போறதுக்காக வீட்டுக்கு வந்துருந்தாங்க டேப்லெட்டெல்லா வாங்கி குடுத்துட்டு வெளிய கெளம்பிருக்காங்க
அப்டியா சேர் சேரி இப்போ பரவாயில்லையா ஒடம்பு
ம் இப்ப பரவாயில்ல
மதியத் துக்கு செய்ணுமா இல்ல இருக்குங்ளா சாப்பாடு
மதியத்துக்கு லைட்டா இருக்கு ஃபோன் பண்ணி கேக்ணு ஹஸ்பண்ட வீட்டுக்கார கேக்ணு கேட்டுட்டு தான் மதியொ சமைக்கணு இல்லன்னா அதுவே சாப்ட்டுப்போ ரைஸ் எதாவ்து வச்
சேரிங்க சேரிங் அப்
உங்களுக்கு ஹஸ்பண் ஆ வீட்டுக்காரு வேலைக் போய்ட்டாங்களா
கு இன்னக்கி லீவு ஆமா ஆமா சிப்ட்டு மாத்தி போட்ருக்காங்க
ம் உங்க பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்லு
என்னுடைய பிறந்தநாளைக்கு ஒண்ணுமில்ல புது ஆடை மட்டும் எடுத்து குடுத்தாங்க அப்றோ
நானும் உங்களை பாக்க வரலானு நினைச்சேன் வர முடியல பசங்க வந்த பின்னாடி வர முடிஞ்சா வரேன்
உம் சரி வாங்க
என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க
ஒன்னும் ஸ்பெஷல்லா நம்ம பர்த் நம்மளுடைய பிறந்தநாள் நாளைக்கு நாம்லேதா செய்னு அதுக்கே எதுக்கு சும்மா
உம் இங்க ஏ ஃப்ரெண்டுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் அவங்கதான் சொல்லியிருந்தாங்க வரேன் ஓசு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க
போன் பேச உம்
கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க சரி போயிட்டு வர வழியிலதா உம் என்ம் ஃப்ரெண்ட் வீடு இருக் க்கு அங்க போயிட்டு பாத்துட்டு வரலாம் சொன்னேன் சரி ஓகே பஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அப்பு வரும் போது பாக்கலாம் இல்ல அவங்க வறாங்களா கூப்பிடு போலாம்
என்ன கோவில் இருக்கு
இங்க இங்கயோ கோயிலுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க பட் ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சும்மா மட்டும் போலாம் அப்படின்னு சொன்னாங்க அடி வந்தேன்னா வண்டி இல்ல வண்டி வந்துச்சே ன்னா கூட்டிட்டு வறே அவங்களுக்கு ஏத வேலை இருக்கா அது முடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்து பாத்துட்டு வர
ஆஹ் சரி சரி ஏதாச்சும் வேணுங்களா உங்களுக்கு சமைச்சு வைக்கட்டுமா
இல்ல இல்ல பரவாயில்ல தனியா எதுவும் சமைக்க வேண்டாம் நீங்க என்ன சமைச்சிச்சிருக்கீங்க உங்களுக்கு
நான்னு ஹ இட்லின்னு சட்னிதா மதியத்துக்கு ஏதாச்சும் செய்யணும்
உம் பர்த்டேக்கு நான் வெஜ் ஆஹ்ஹ்
சைவ இல்லைன்னா
உம்
பாக்லா அதே கோயிலுக் போலானிருக்றாங்க டிரெஸ்ஸு கொஞ்சொ லூஸாருக்கு
உம்
தைக்கத்து குடுத்தனிப்பிர்க்கே நேத் தியி சாயந்ரமா தா கொண்டு வந்தாங் க
ம்ஹூம்
செரி என்னால கொழந்த ரெண்டு கொழந்த வச்சுக்கிட்டு போக முடியாதுன்னிட்டு
உம் அமா உங்க ஃபேவெரெட்டு கலர் என்ன புடிச்ச நிறம்
உம் மாய் அப்றொ ராத்ரிக்கு என்ன சாப்பாடு செய்ணுங்ளா இல்ல
உம் சாப்பாடு ஆமா செய்ணு
ம்ஹும் உங்க பசங்களுடைய ஸ்கூல்லைல்லா எப்டி அவங்க ஆக்டிவிட்டிஸ்ஸுலா நெறையா கத்து குடுக்குறாங்ளா டேன்ஸு
உம் உம் இருக்கு இந்த பீட்டி ப்ரியட் அப்போ வந்ட்டு கத்து குடுப்பாங்க ஆ இந்த ஆக்டிவிடீஸ்ஸு ட்ராயிங் கிளாஸு தனியா இருக்கு அது கத்து குடுப்பாங்க
அப்டியா த பரவாயில்லல்ல அந்தஸ் குலூ
ஆஹ் பரவாயில்ல
உம்
நல்லாதா சொல்லி தராங்க என்ன கொஞ்சொ ஃபீஸ் அதிகொ மத்த ஸ்கூல் கம்பேர் பண்ணும் போது செரி ஓகே இந்த ஒரு வருஷொ பாக்லா வேற வருஷத் த்துல இருந்து வேற ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்லா
உம் மாத்திக்லான் றிங்களா
ஆமா
பாருங்க அப்டீதா என்னப்பா பசங்க எங்க இருந்தாலு படிக்கிற பசங்க எங்க இருந்தாலு படிக்குவாங்க மீட் ட்ல நம்ப சொல்லி குடுக்றது தா ஏ பொண்ணுக்குலா ஸ்கூல்ல கத்துக் கா றுத விட வீட்ல நா சொல்லி குடுக் குறதுதா அதிகமா கத்துக்றாங்க ஆனா இப்போ ஏ பைய வேற விடுறது இல்ல சொல்லி் கொடுக்குறதுக்கு ஆமா அவளுக்கு ஒரு பக்கம் சொல்லி் கொடுத்துட்டு இருந்தா இவ ஒரு ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் கத்திக்கிட்டயே இருப்பா அவுங்க பாட்டி இருந்தாங்கன்னா கொஞ்ச கரெக்டா இருக்கு அவங்க கொஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் மாச்சி வ உட்கார்ந்து படிச்சாதா பசங்க
உம் ஆமா கொறஞ்ச பச்சோ ம் ஒரு ஹாஃப் அனவரே போது பாதிமன்னேரோ அரமன்னேர இர்ந்தாவே அதுவே ஓகே அதுக்கப்றோ ஒக் உக்கார மாட்டாங்க கொஞ்ச பிட்டுபிட்டா நம்ம உக்காரச்சி படிக்க வச்சா அவுங்களுக்கு இந்த ம் ச் முக்கியமா வந்துட்டு நெறைய படிக்கிறத விட இந்த ஆக்டிவிட்டிஸ் மாரி சொல்லி் கொடுத்தா விளையாட்டு தனமாவே சொல்லிக் குடுத் தா அங்க ன்ன கத்துக்வாங்க
கத்துக்குறாங்க பாக்லான்
ஸ்ல வன்டு என் உ குட்டி பையனுக்கு வன்ட்டு நா கத்து குட்த்ருக்குறது இந்த ஆ ஆய் ந்த மாத்ரி இருக்கறது எல்லா வந்துட்டு ஒரு சர்க்குள் குள்ள போட்டுப்ப நா ஆ அவ எல்த் அந்த ஆ அவ்ங்களு எழுதணு எத்தன ஆருக்கு அது கவுண் பண்ணி அந்த ஆ அப்டியே வன்ட்டு மைண்ட்ல வன்ட்டு பதுஞ்சுரு
ஆமாவா அப்ப அப்பிடி
அந்த மாரி ஆ அந்த மாரி விளையாட் ட்டு மூலியமாவே அப்டிதா நா ஒன் டூ த்ரீயு கத்து குடுத்தே அ ஆ இ ஈயு அப்டிதா க த்து குட்த்த டென் வரைக்குமே ச் முன்னாடி இருக்குற பேசிக் நம்பர்ஸு பேசிக் லெட்டர்ஸ் வந்து தாவே எல்லா அவ்ங்களுக் தெரிஞ்சுருதுல்ல
ஆமா ஆமா
ன்ன பண்ணிட்ருக்கே இப்ப காங்காட்சு எப்டி சொல்லி் குடுக்குறது இக்கு இங்கு அந்த மாரி போட்டு கத்து குடுக்லா
ம் இப்ப ஆக்காய்க்கி கூட கத்துக்குறாங்க
யூக் ம் அது கொஞ் ஞ்சு அவ்ங்க எழ்துறத்துக்கு கஷ்டமாதா இருக்கு நம்ப ஒன்னு அவ்ங்க சொல்றாங்க அதனால நா என்ன பண்ணிருக்க இந்த ப்ராக்டிஸ் பண் ன்ற புக்கு வாங்கிட் குட்த்துருக்க
எங்க வீட்ல ஒரே டிஸ்டபன்ஸாருக்குது
அ ஆ இந்த ம் என்னது ஆ ஓகே கேக்குது
நா எப்டி கத்து குடுக்குவேன்னா இந்த ஆ போட்டுட்டு அதுக்கப்றோ ஏ போட்டுட்டு டேஷ் நடுல டேஷ் போட்டுக்கிட்டா அந்த ஆஹ் ரெண்டுத்துக்கும் எம் ஸண்ட்ள என்ன வந்துருக்கோ அது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் த ஆமா அந்த மாதிரி விடுபட்ட என்ன எலுதுன்னு சொல்னோன்னா அது ஒரு கேம் மாதிரி
நம்ப ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி குடுத்துட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒனன்னா ஒரே மாரி சொல்லிக் குடுத் த்தாலு ஏதோ ஒரு ஒரே கேம் விளையாட்ன மாரியே இருக்கும் போர் அடிச்சிரு இந்த மாரி கத்
டுத்தனமா சொல்லிக் குடுத்தா ம் கத்துக்குறாங்க
நம்ம இந்த தசல் சுருட்டி அந்த மாத் தியோ பண்லா வீட் வித விதமா விளையாட்டுத்தனமாவே கத்து குடுத்துல்லா
இப்ப பரவாயில்ல ஒன் டூ த்ரீ சொல்றாங்க ஆயக்கி பெஸ்டி எல்லா ஒன்னுதா
நானும் இப்ப ரீசென்டா போனப்போ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னரே இந்த பத்ரூபா பஸார் ல போயிட்டு புக்ஸ் எல்லாமே வன்ட்டு நம்ம கடையில அந்த மாரி வாங்கனா நெறைய இருக்கு கர்சிவ் ரைட்டிங் இந்த மாதிரி பாத்து ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அதிகமா எயிட்டி ருப்பீஸ் சிக்ஸ்ட்டி ருப்பீஸ் அந்த மாரி இருக்கு இந்த பேன்சி ஸ்டோர்ல ங்க வாங்கனா அதுவே இந்த பத்ரூபா காசு ஜார்ல வாங்குனா வெறு டுவெண்டி ருபீஸ் தா இது விட டேஜஸ் இன்னு அதிகமாவே இருக்கு இதுல நீங்க வேணா போயிட் டு அங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லா புக்ஸு இருக்கு தமிழு கேப் டல்லு கர்சீவு தமிழ் இங்லீஷ் எல்லாமே இருக்கு
பாத்துட்டு அப்டி இத வாங்கி குடுத்தா தா அவுங்களுக்கு ஒரு இன் ட்ரெஸ்ட்டா இர்க்கு கலர்ஸு கலர்ஸ் பண்றது ரொம்ப இன் ட்ரெஸ்ட்டு
உம் உம் உம் ஆமா
பெயிண்ட் அடிக்கறது அதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா அடிக்கறாங்க அது ம
உம் நீங்க கலர்ஸ் கு வேணுன்னா இந்த
பேர் எல்லா நேம்
ஆஹ் ஆஹ் இல்ல இல்ல இந்த இந் இப்ப நெறயா ஆன்லைன் வந்துருச்சு நெறயா ஆப் இருக்கு அதுல கூட வாங்கிக்கலா செட் பண்றது அந்த மாரி வருதுல்ல உம் உம் நானு அந்த மாரி தா எல்லா பாத்து வச்சிருக்கே வாங்கனு எதுக் கம்மியா இருக்கு கடைலயா இல்ல இல்ல ஆன்லைன்லயான் பாக்கணு பரவால்ல இந்த இதுல கூட கடைங்ளேன் நல்லா ஹோல்சேல்லே கெடைக்குது எல்லாமே
டி வி எல்லா பாக்கற்தில்லயா
டி வி யு பாக்றாங்க பட்டு ஃபோன் நா அவ்ளோ வந்ட்டு குடுக்கறதில்ல ஃபோன் பாக்கறதில்ல டி வி பாத்தா கூட அவ் ளோவா எது ரி ஃப்லெக்ட் ஆகாது அது தூரமா இருக்கறதுனால ஃபோன் குடு த்த கைலே வச்சிகிட்டு அந்த கண்ணுக்கே அந்த லேசர் லைட் எல்லா அடிச்சா ப்ச் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது நா வண்ட்டு கண்ணாடி லீவ் போடுறனால பசங்களுக்கு அதே மாரி வரு